வணக்கம் தோழி
ஹலோ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நலமா இருக்கிறோ தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
நலமா ஆ நல்லா இருக்கே தோழி
ச சாப்ட்டீங்களா
சொல்லுங்க தோழி ஆ இப்பதா சாப்பிட ஆர சிலயிந்து இப்பதா வீட் இப்பதா வந்துருக்கோ
ஓகே நன்றி தோழி நன்றி ஆ இன்னிக்கு என்னா பாத்தீங்கன்னா உணவு பத்தியே இப்ப நம்ம பேசலா நம்ப ஏன்னா கரெக்ட்டா நீங்களு சாப்பிட போறேன்றீங்க அப்ப இன்னிக்கு நீ என்ன சமைச்சிருக்கீங்க தோழி என்ன சமையல்
சாம்பார் வெச்சு உருளக்கெழங்க் சாம்பார் வெச்சு உருளக்கெழங்கு வருத்தே தோழி சிம்பிள்தா இன்னிக்கு கால்லயே பிளட் டெஸ்ட் எடுக்கதுக்காக
உ உம் சொல்லுங்க தோழி கேக்குறே தோழி லைன்ல இருக்கீங்களா
ஆ லைன்ல இருக்கே தோழி
உம் நன்றி தோழி நன்றி தோழி
அ ஆம்
உங்குளுக்கு நீங்க பிரியாணிலா நல்லா செய்வீங்களா தோழி
ஐயோ அதுதா தோழி எனக்கு நா பாயம்மா பேசுனாங்க உங்கள்ட கேட்ட ஆனா யா யாருமே இதுல பேசுறவங்க கூட அத சொல்ல மாட்டறாங்களே அந்த ரகசியத்த இந்த ஏன் தெர்ல நானு வாய விட்டே கேட்டே நம்புள்ட்ட இப்ப என்ன கொழம்புன்னு கேட் கேட்டாங்க நானு புளி கொழம்புன்னு சொன்னே நேத்து அந்த ரெசிபி எப்புடி நீங்க உங்களோட மெத்தட்ல எப்புடி வெப்பீங்கன்னு கேட்டாங்க சொல்றே சிக் கோழி இறைச்சி எப்டி கேட்டாங்க சொன்னே உங்களுக்கு இந்த பிரியாணி உங்க கைவன்னோ அது என்னமோ பாய் வீட்டு பிரியாணின்னா அது ஒரு டேஸ்ட்டு வருதுங்க அது கொஞ்சோ சொல்லுங்க தோழிங்க ஆனா ஆமா அது எங்களுக்கு நல்லா வரோ அப்டிதா சொல் சொல்றாங்க மத்தவங்களுக்கு வரமாண்டேதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்களொழிய அந்த ரெசிபியே சொல்ல மாட்றாங்க
ம் ம் ம் ம் உ உ அது அவங்களோட கை வண்ணம் போல தோழிங்க அதனாலதா சொல்ல மாட்டேங்கிறாங்க நமக்கு நம்ம எப்டியிர்ந்தாலு கேட்டு தெரிஞ்சிப்போ யாருகிட்டயாவது நம்ம கேட் கேட்டு தெரிஞ்சுப்போ நம்ப
உங்களுக்கு நறையா இதுல ந நறையா உம் இல்ல உங்குளுக்கு நறையா இந்த மாரி வந்தாங்கன்னு கேள்விப்பட்டே நீங்க கொஞ்சோ விசாரிச்சு வெய்ங்க தோழி பத்தீங்களா அதா தோழி நானு பாத் உம்
உம் அது நமக்குமே சொல்ல மாட்டேன்றாங்க அது நாங்க ஒண்ணு இல்ல நாங்க வந்து வெங்காயத்த நல்லா ஃப்ரை பண்ணி வ இது பண்ணிடோ எண்ணெயிலே வனக்கிடுவோ அதுக்கப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வனக்குற விதத்துல தா இருக்குது வேற நாங்க இதுவு மெளகாத்தூள் மட்டுந்தா போடுவோ நீங்க சொல்ற மாரி அந்த பிரியாணி மசாலா இது மாரி எல்லா நாங்க எதுவு போட மாட்டோ ஆ இது மட்டுந்தா நாங்க செய்வோ அப்டீன்ற மாரிதா சொல்றாங்க ஆனா நம்ம நம்ம அதேதா நம்மளு செய்றோ அப்ப நமக்கு அது வரமாட்டேங்குதே அதே மாரி கறியையு பாத் தீங்கன்னா ஒரு தடவதா கழுவணுமா ரெண்டு மூணு தடவ கழுவ கூடாதா அ சிக்கன சிக்கன கூட நம்ம நல்லா கழுவிக்கலாமா ஆனா வந்து மட்டன் வந்து ஏன்னா அதுல உள்ள அந்த கொழு கொழுப்பு ச தன்மை வந்து போயிடுமா அதனால தா நமக்கு டேஸ்ட் அது கெடைக்காம போய்டுமா
உப்பு போட்டாதா அந்த வாசமே வருமா தோழி அந்த பிரியாணில கொழுப்புலதா வாசனையே இருக்குதான்
ம் அதனாலதா நமக்கு வந்து நம்ம வந்து நம்ம போகுணும் அப்டின்றதுக்க ரெண்டு மூணு தடவை நம்ப கழுவி அலசி எடுத்துடுறோம் ஆனா அது மாரி பண்ணாதீ ங்க ஒரு தடவ மட்டும் கழுவிட்டு நீங்க அப்டியே அத வந்து சமைச்சு பாருங்க அதே மாரி நம்ம வந்து வேக வச்சு அதுக்கப் புறம் செய்றோம் தோழி ஆனா அவங்க அப்டியெல்லாம் கெடயாதா அ அப்டியே போட்டுதான் வேக வைக்கிறாங்களா அப்ப வேகாதே கறி வேகாது அப்டின்னு இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க எண்ணயிலேயே போட்டு நல்லா பண்ணும் போது ரெண்டு விசுலு மூணு விசில் தா வுடுவாங்களாம் அவ்ளோ சூப்பரா இருக்குமா அதே மாரி பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி அப்டி இல்லன்னா பாஷ் மதி அரிசிதா நம்ப போட்டு செய்யணுமா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குமா சூடாவே சாப்ட்ருணுமா ஆமா அதுக்கும் அந்த அரிசிய பொருத்து பிரியாணி டேஸ்ட் வரும் ஆ நீங்க நார்மலா சமையலுக்கு செய்ற அரிசி போட்டீங்கனா கொஞ்ஜோ கம்மியா தா இருக் க்கும் அப்டிங்கிற மாரி சொல் அப்ப பிரியாணியே எப்பயாது நீங்க ஒரு தரவ தானே செய்ய போறீங்க அப்ப நீங்க ஒரு டைம் இப்டி பண்ணி பாருங்க எப்டி இருக்குன்னு சொல்லுங்க அப்டின்னு ஒருத்தவங்க மட்டு சொல்லியிருக்காங்க ஆன் செரி நன்றி அப்டின் சொல்லிட்டு சொன்னேன் நானு அதுக் கப்புறம் நீங்க என்ன சமைப்பீங்க அப்டின்னாங்க நாங்க நார்மலா என் இப்பதா யூடியூப் வலைதளங்கள்ல நெறைய சாப் பாடுலா வருதுல்ல அத பாத் தே இப்ப நாங்க ஒன்னு ஒனே செய்ய கத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்டின்னு சொல்லி சொன்னோம் ஆமா வலைதளகம் றது ஒவ் ஒரு ஒவ்வொரு விஷயத்துல பாத்தீங்கனா நமக்கு நல்லதாதா இருக்குது அ இன்னிக்குல்லா பாத்தீங்கனா அந்த மோர் கொழம்பு வைக்கிறோம் அத பாத்துதான் நம்ம மோர் கொழம்பு வை க்கிறோம் ஆனா அது நல்லா இருக்கு அ உண்மிலே சொல்றா ருசியா தா இருக்கு சுவையா இருக் க்கு நம்ப போய் ஒரு கல்யாணத்துல போய் உக்காந்து நம்ம மோர் கொழம்பு சாப்பிடுற அதே அதே டேஸ்ட் அதன் நமக்கும் வீட்ல செய்யும்போது வருது நமக்கு அ அதனால வலைத்தளங்கள் நமக்கு ஒரு நல்ல அதாது நல்லதுக்குன்னு எடுத்துக்கும் போது நமக்கு நல்லதா தா இருக் க்குது அ மத்தப்படி நமக்கு எப்டின்னு தெரில அ அப்பறம் பாத்தீங்கனாக்கா அந்த ரசம் சொல்றாங்க தோழி ரசம் எல்லாத்துக்குமே அது கை வண்ணம்னா
அது கை வண்ணோ ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் எனக்கெல்லா வரவே வராது
ம் புளிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நல்லா வருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இந்த மெளகு ரசம் சொல்லுவாங்க அதெல்லா டம்லர் டம்லர்ரா ஊத்தி அப்டியே ஒரு மாரி குடிப்பாங்க அது ஒடம்புக்கு அவ்ளோ நல்ல ஏன்னா மெளகு ஜீரகம் போட்டுருக்கோம் அப்டின்ட்டு
என் பொண்ணு வைக்கிறா சூப்பரா இப்பல்லாம் ரசம் பாத்தீங்னா மட் டன் கொழம்பு இதெல்லாம் பாத்தீங்கனா அது சூப்பரா சமைக்குது இப்ப எனக்கு தெரியமா ங்கீது எங்க மாப்பிள்ளயே சொன்னாரம் உங்க அம்மாவுக்கு ஒரு நாள் மட்டன் கொழம்பு வச்சுக்காமி ரசம் வச்சுக்காமினுடி எனகிட்ட செய்ய சொல்றாரான் பாத்துக்கோங்க கொடுமைய அப்டி இருக்குது ஏனா பொண்ணு கொஞ்சமா ரசம் அது மறுநாளே ஒரு சாப்ட மாட்டாருன்னு கொஞ்சமா வைக்கிற ஒரு ஒரு டம்ளர் தா இருக்கும் கொஞ்சமா புளி ஒரு கொ ஒரு சின்ன ஒரு துளி புளிதா ஒரு சொலா இருக்குமில்ல அந்த மாரி புளிதா ஒரு தக்காளி கொஞ்சூண்டு மெளகு ஜீரக போட்டு அந்த ரசோ வக்கிறா அவ்ளோ அருமையா இருந்தது எனக்கே ஆச்சிரியமா இருந்துச்சி என்ன பாப்பா இப்டி வக்கிறீங்க அப்டின்னா ஆமாமா பாத்து கேட்டு வச்சிட்டேமா அப்டிங்கிறா நல்லா வக்கிறா எ பொண்ணு எனக்கே ஆச்சிரிய தா மட்டன் கொழம்புக்கு பாத் திங்கனா நா மட்டன் தூள் போட்டு அரச்சி வக்கிறே ஆனா எ பொண்ணு பாத் திங்கன்னா வரமல்லி மெளகா அந்த து வெங்காய தக்காளி இதெல்லா பாத்தீங்கனா அதுலயே எல்லா போட் டு அத வறுத்துட்டு அரச்சி வக்கிற அவ்ளோ வாசமா இருக்கு உண்மையிலிமே எனக்கு பெருமையா தா இருக்கு பரவால நமக்கு எனக்கு வந்து சாப் புறளவுக்கு நா செய்வே அதுக்குன் மோசம்ன் சொல்ல முடியாது நா நல்லா சூப்பரா வப்பேன் சொல்ல முடியாது இதா கொஞ்ச நார்மலா சாதரணமா வக்கிற ஆனா எ பொண்ணு இப்ப சூப்பரா சமைக்கிறா பாத்தா எப் அப்டின்னா வலைத்தளங்கள்ல பாத்து தா கத்துக்கிட்டமா அதுல பாப்பே வப்பே நண்டு வருவலு மட்டன் கிரேவி சுக்கா என்னெனமோ சொல்லிப்ப அது சூப்பரா சமைக்கிது எம் பொண்ணு பாத்தீங்கனா
ம் அதா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கை வண்ணம் தோழி அது ஒவ்வொருத்தவங்களு கை நம்ப சமைக்கி. போது ந ஆமா நம்ம சொல்லுவோல்ல நம்ம அம்மா அப்பாங்கல்லா எப்டி சமச்சிருப்பாங்க அடுத்து மாமியார் வீட்டு போய்ருப்போ அவுங்க எப்டி சமச்சிருப்பாங்க ஒ வ்வொரு எடத்துலுயு இங்க போம்போது இப்ப இந்தப்ப கல்யாணத்துக்கு போறோ அங்க கல்யாண சாப்பாடு இப்டி இருக்கு இந்த பிரியாணி போய் சாப்டும்போது பிரி பிரியாணி அது அவ் வ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கை வண்ண இருக்கு தோழி கண்டிப்பா ம் இத கேட்டு போறத்து
நா அந்த பிரியாணி வாசனையே இருக்க மாட்டேகிது தோழி நானு என்னென்னமோ பண்ணி பாக்குறே அந்த வாசனையே வர மாட் டேங்கிது ஆனா நம்ம ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போங்க ஏதாவது பாய் வீடு அதாவது ஒரு ஹோட்டல்லா போங்களே அந்த பிரியாணி கிண்டையிலியே ஸ்மெல்லு அப்டி ஒரு வாசன
கண்டிப்பா
எல்லா எனக்கெல்லா அதெல்லா வரவே மாட்டேங்கிது நானே வா அவுங்க அந்த மசாலாவே வறுத் து அரைக்கிறாங்க ஸ்டாக் பண்ணி வச்ட்டு டக்குன்னு அத போட்டு தூவி வுட்டு கிண்டிறாங்க அவ்ளோ ஒரு வாசன அந்த ரகசியத்த மட்டு சொல்ல மாட்றாங்க தோழி நானு பாத்துட்ட அதுக்குன்னு தனியா ஒரு மசாலா அரைக்கிறாங்க
அரைக்கிறாங்க அதுதா சொல்ல மாட்டேக்கிறாங்க நமக்கு
அந்த வெங்காய ஃப்ரவுன் கலர்ல வர்ற வரைக்கு வதக்குறாங்க
ம்ம நம்ம நெனை நாம தோழி அது நம்ம நெனைக்கிறோ அது கருகி போய்ருது அப்டின்ற மாரி ஆனா கருகள அது வந்து ஆ அது அவுங்க வணக்கறத் தா ம் வதக்குறாங்க கண்டிப்பா ம் ஆமா இங்க எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு கட ஒண்ணு இருக்குது அங்க போய் நம்ம பஸ்ஸுக்கு நிக்கலியோ இல்ல அந்த கடைய நாங்க கிராஸ் பண்ணையிலே பாத்தீங்கனா அவ்ளோ ஒரு வாசோ அப்டி இருக்கு ஆமா நா போய் ஒவ்வொரு நேரோ நெனப்பே இந்த கடக்குள்ள போய் கேட்டே வச்சரனு என்ன தா போட்றீங்க பிரியாணிக்கா சொல்ல மாட்டே ண்றாங்க அது அவுங்களுக்குள்ள ஒரு சீக்ரட் தான ம் சொல்ல மாட்டேங்கறாங்க தா
ஆனுந்தா எங்க வீட்டுக்கிட்ட அவுங்க வச்சிருந்தாங்க தா நா கேட்டேப்ட ஒரு நாள் போயி அங்க இந்த சக்தியல் காமிங்கனு ஒரு ஏரியா அது பக்கத்துல இருக்குது என்ன கதா பேர் தா ஆ அன்பு கடனா அவுங்கள்ட அந்த வாசன கிண்டுவாங்க எங்க தெருவுல வச்சிட்டு தா இந்தா ஆட்டரு புஸ் புஸ் குஸ்கா பிரியாணி எல்லா ஆடரு வந்தா எங்க வீட்டுக்கிட்ட அந்த ரெண்டாவது வீட்டு கிட்ட வெச்சு கிண்டுவாங்க ஹோட்டலுக்காரவங்க வாங்கர இல்னா வாசல்ல ரோட்டுலேயே வச்சு கிண்டுவாங்க இல்லன்னா இங்க தெருக்குல வச்சு கிண்டுவாங்க அப்ப கேப்பே போயி இந்த மாரி இவ்வளோ வாசனையா இருக்கு என்ன அங்க போடுறீங்கன்னா சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு நானே இந்த கறி விருந்து கோ எதுக்கோ அவங்கள்ட்ட தா ஆர்டர் கொடுத்திருந்தே நாங்க வீட்டு வீட்டுலேயே சிக்கன்னு இதெல்லா செஞ்சுக்கிட்டோ இந்த குஸ்கா மட்டு செய்யிங்கேன்னு சொல்லி தால்சா ஆ ரைத்தா ஆ குஸ்கா பிளைன் குஸ்கா மட்டுதா டு ஒரு அம்பது பேருக்குனு செஞ்சு வாங்குனே அவ்வளோ நல்லா இருந்தது கறி மட்டு நாங்க சிக்கன் எடுத்து வீட்டுல முட்டையு சிக்கனு எடுத்து நாங்க செஞ்சுக்கிட்டோ அவ்வுளோதா வீட்டுல அத மட்டு நாங்க செஞ்சுக்கிட்டோ அவ்வுளோதா செஞ்சாங்க ஆனா அதோட ரகசியத்தை சொல்ல மாட்டேன்டாங்க
சொல்ல மாட்டேங்டாங்க ஆமா அது மாரி இந்த ஐயர் வீடுங்கள் எல்லா நம்ம போனுனு வச்சுக்கோங்களே அந்த சாம்பாரு அந்த கூட்டு அவங்க செய்யற அந்த மோர் கொழம்பு அந்த வத்த கொழம்பு ஆ அது ஒரு தனி வகையா இருக்கு
ஆமா அவங்க அதே மாதிரிதா இவங்களுக்கு எப்படி பிரியாணி வாசமா இருக்குகோ அங்கன போயல்ல அவங்களுக்கு அந்த வத்த கொழம்போ இல்ல சாம்பாரு அது ஒரு வாசனையா இருக்கு நல்லா இருக்கு இ நம்ம பாக்கும் போதே இது அந்த இது அந்த ருசி வரும்போதே நமக்கு சாப்பிடணுனு ஒரு ஆசையே வந்துடு நமக்கு உண்மையிலயே பாத்தீங்கன்னா நம்மளா சாப்ப சாப்பாடுக்கல்லா அடிமை தா நாப உழைக்கிறதே கேட்டீங்கன்னா சாப்பிறதுக்கு தான்னு சொல்லி சொல் சொல்லுவாங்க அ ம் ஏதாவது பிரச்சன வந்துட்டா கூட சாப்பிட மாட்டே அப்படின்டெல்லா இருப்ப ப்பாங்க நமக்கு சோறு
அப்புற எதுக்கு தா தோழி நம்ம வந்து சம்பாதிக்கிறோ நம்ம வந்து கஷ்டப்படுறோ சாப்பிட தானே அத திருப்தியா சாப் ட்டு போயிரணு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு கவலையில உட்காந்து இருந்தோம்னா அந்த அன்னைக்கு போய் ஏழு மணிக்கு போனே தோழி வீட பூட்டி டு காலையில புதுர் எளமலை பட்டிக்கு போணோ எக்கோ டேஸ்ட்டு ஏன்னா நாங்க வீடு கட்டி நாங்க எட்டத்துல வந்ததுனால நாங்க அந்த இதெல்லா எடுக்க முடியல அதனால கணவரு நானு காலையில ஏழு மணிக்கு வீட்டுல ஒரு வேல பாக்கல ஆறரைக் கெளம்புனோ எடுத்தே ஆகணுன்ட்டு வந்து சுகர் டெஸ்ட் எடுத்தோ
ம்
இருக்கதுலேயே ஐ சுகரு எனக்கு முன்னூத்தி பத்து இருக்குது அவருக்கு எரநூத்தி பத்து பயந்து போய்ட்டு இப்பதா வீட்டுக்கு வந்தோமே காலையில இருந்து புதூரல்ல பேங்க் போகவு அங்க போகவு கொஞ்சு வேல அலைச்சலா இருந்தது
ம்
அது பாத்தீங்கன்னா னா சுகர் டெஸ்ட் டுஎடுத்துட்டு டிஃபன் சாப்பிட்டோ இது பண்ணோ வந்தோ
நன்றி தோளி நன்றி தோளி இப்ப சாப்பிடுங்க இப்ப சாப் இப்ப சாப்பா டைம் உங்களுக்கு இப்ப நீங்க சாப்
இல்ல தோளி இல்ல தோளி ஒரு நிமசோ இல்ல தோழி இன்னு ஒரு மூணு நிமிஷோ இருங்க தோழி நா வெவரோ என்னன்னு சொல்றே ஆ சொல்லுங்க நீங்க வேற இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சிங்க தோழி
நாங்க இன்னைக்கு மோர் கொழம்பு தா தோழி
மோ ஓ ஆமா மோர் கொழம்புன் சொன்னீங்க தோழி ஆமாம்மா கரெக்ட்டு தா இன்னு ஒரு ரெண்டு நிம்ஷ வந்தோன இது பண்ணுங்க ஆ
ஆ அந்த சோயாபீன்ஸு ச அந்த இது சின்ன மீல் மேக்கர்லா சொல்றோல அது பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்றதுனால மோரு கொழம்பு செஞ்சு அத செஞ்சு வச்சுட்டாக்க அது நல்லா சாப்
வந்து இந்த மெளகாத்தூளு போட்டு அத வறுத்து வச்சுட்டீங்க சுல்லுன்னு நல்லா இருக்கு ஆமாம்மா
ஆமாங் தோழி அது அது ம் அதுலயு ஒரு வா இதுலயு ஒரு உணவுல சத்து இருக்கு அப்டின் சொல்லி சொல்றாங்க அதனால சேரி வாரத்துல ரெண்டு நாள் தா அது இதுனு சேத்துக்கிறது தோழி
சின்ன சைஸ் வாங்கிக்கா ஆமா நா வாங்குனா பெருசே வாங்க மாட்டே சின்னது அது எப்டினா பெரு ச ஊற வெச்சு அத நாலா கட் பண்றத்துக்கு விக்கிறதே இப்ப சின்ன சைஸே வாங்கிட்டு போயிர்லா மே அப்ப அலஸ் சுனோ புழிஞ்சு போட்டோ செஞ்சோன்ட்டு சாப்டு போயிர்லா அத எதுக்கு அரிஞ்சுகிட்டு வேற அதனாலதா நானு வாங்கைலே சின்ன சைஸு தா வாங்கிக்கிறது ஆமா பிள்ளைங்க அது நல்லா சாப்டுங்க எ பொண்ணுக்கு அது ரொம்ப புடிக்கு நா இந்த வெஜ் ஜ்ஜு பிரியாணி இந்த மாரி நீங்க சொல்ற மாரி வறுக்குறதெல்லா இருந்தா நா அதுதா செய்வே தோழி
ம்
நல்லா இருக்கு ஆமா ரொம்ப புடிச்சு சாப்டுவாங்க வீட்லயு அது செஞ்சு சாப்டுவோ இரவு நேரங்கள்ல சாப்பா